ஹலோ ஹலோ ஆ என்னடா பண்ற மகேஸூ
நானா சும்மா தாண்டா இருக்கே நீ என்ன பண்ற
நானு சும்மாதா இருக்கே
செரி செரி எங்க வெளில இருக்கியா
வெளில இருக்கியா வீட்டில இருக்கியா
வீட்ல தா இருக்கே
செரி செரி இன்னிக்கி எங்கயு வெளியில போலியா
இன்னக்கி எல்லா எங்கயு போகல நீ எங்கேயாது வெளிய போனியா
ஆனா நா இன்னைக்கி சும்மா இது வரைக்கும் கொல்லிமலை வரைக்கும் போய்ட்டு வந்தே
ஆ கொல்லிமலை எங்க
கொல்லிமலையில கோயிலுக்கு போனோ
என்னா கோயிலு
ஆ கந்த கோயிலு அரப்பளீஸ்வரர் கோயிலு அதான் சரி கோயிலுக்கு இ பூஜை போடுற வேற எங்கயு போலநா போனே நெறைய எடத்துக்கு அது ரொம்ப நாக்கு முன்னாடி பூஜை போடுறாங்க அதனால ஆ முடிவு பண்ணியிருந்தோ சரி பாக்கலாம் அப்டின்ட்டு
சரியா
ஆ இன்றைக்கி வெள்ளிக்கிழம்ப வேரல நல்ல நாளு
ம் சரி
அதனால காலையில நா காலையில நாலு மணிக்கே போயாச்சு ஆ நானு அம்மா அப்பா எல்லா போனோம்
ம் ஏ சரிடா
போயிட்டு அப்புறோ கோயில் பாத்துட்டு
ஆ
ஆமாண்டமா நா நா இதா வேலைக்கு போயிருப்ப நினைச்சே நட நீ அப்புறோ தெரியாது எனக்கு நீவே வீட்டுல இருக்குன்ட்டு
செரி செரி
ஏ ஏ வேலைக்கி லீவ் போட்டியா இன்னக்கி
என்னடா புரில
இன்னிக்கி வேலைக்கு போலியா
இல்லடா அதா நேத்தே சொன்னேல ஒடம்சர்ல்லனு
ஆமா சேரி சேரி அதா அதா அதாப்பா நானு கூப்புல ஆ
ஆ இன்னக்கி போய் டாக்ட்ரபோய் பாத்துட்டு
ஆ
அப்டே ரெஸ்ட் எடுத்துட்ருக்கே
இப் பரவால்லயா ஒடம்பு
ஆ இப்ப பரவால்ல
சேர் சேரி
ம் நல்லபடியா போது ஒடம்புஒன்னொன்னாப்பா
கொஞ்சொ மூன் மூன்நாள் ஆவு
ம் ம்
மூன் நாள் ஆனா தா கொஞ்சொ ஒடம்பு கொஞ்சொ பழைய நெலமைக்கு வரு
ம்
ம் வேணா ஒடம்பு சரியா ஒடம்புல்லா சரியாவுட்டு வேணா நம்ப அத்தா போலா கொல்லிமலைக்கி திரும்பவு கோய்லுக்கு போலா
கோய்லுக்கு நம்ம ஏனா வய்சாவாச்சு நம்ம கோய்லுக்கு போவ
அப்பயு ஒரு நமக்கு கோயிலுக்கு போனா நல்லது தானே நமக்கு
ஃபால்ஸ் போலா
ம் ம் போலா அது இருக்கே அதப்புறோ ஆ
அப்றமா கோய்லுக்கு போவோ
ம் அதா அங்க ஆகாய கங்கைலா இருக்குல்ல
ம்
ஆகாய கங்கருக்கு வேறென்னருக்கு அ இது மாசிலாமணி அருவி இருக்கு
அப்றோ அந்த பாறைலந்து தண்ணி ஊத்துமே
ம் ஆ பேரு தெர்ல அது என்னா பேரு
ஆ தெர்ல பேர் தெர்ல ரோட்டோரமாவே இருக்கு பாறைலந்து அப்டே மேலெந்து ஊத்து
எங்க மலைமேலயா இல்ல
மலைலே தா ஃபால்ஸுகிட்ட ஃபால்ஸு கிட்ட இப்ப நம்ப இந்த ரோட்ல ஏர்றமா
ஆமா
அத செம்மேடு போய்ட்டு சுத்தி வரம்போது ஒரு ரோடு எறங்ற ரோடு வரு
ஆ சேரி சேரி அப்ப அங்கயு ஒன்ட்ருக்கு
ஆமா
ம் எனக்கு தெரிஞ்சது ஆகாய கங்க தெரியு மாசிலா அருவி தெரியு
ம் ம்
இது ரெண்டு தா நா போய்ருக்கே அதுக்கு போனதில்ல
இல்லெல்ல இதுவு இந்த ஃபால்ஸுருக்கு மூனு ஃபால்ஸோ நாலு ஃபால்ஸோருக்கு
சேரி சேரி வேற எது அங்க பிளேஸிருக்கா தெரிஞ்ச பிளேஸ் எதாவ்து
அப்றோ மலைலெந்து உச்சிலெந்து பாப்போம்ல அன்னைக் கூட நம்ம பாத்தோம்ல ஒ ஏற்கனே ஒரு தடவ ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி போனம்ல
ஆமா அந்த எங்கியோ கோ எங்கதா ஆ சொல்லு
அந்
நா எடமா எப்டி போ எப்டி போனோம்னே தெரியல எடோ மட்டுந்தா ஞாபகோ இருக்கு ஆனா எப் டி நம்ம போனோம்னு தடோ ஞாபகோ இல்ல
அது சதீஷ் கூட்டு போனாரு
ஆ ஆனா எப்டியோ கூப்டு போனாரு நடந்துதா போனு நம்ம வண்டியெல்லா கீழனா கீழதா நிப்பாட்டிட்டு ஆ பைக்லே போனோ
ஒ ஆமா
நீ சொல்றது பைக்ல போனது இல்ல நீ பைக்ல போனது அது வந்து எதுனா அந்த இது டவர் மாரி இருந்துச்சுல்ல அது மேலே ஏறி போனுமா ரோட்டுக்கு முன்னாடியே அது ஒன்னு இன்னோனு பாத்தீங்கனா நடந்து போனோ காட்டுக்குள்ள மேல மல மேல ஏறணு பாரு கல்லுகல்லா
ம்
அங்க போயிட்டு எங்க பெரிய பெரிய ஒரு கல்லு இருந்துச்சு பாராங்கல்லு அங்க இருன்னு அப்டியே எதுக் எதிர்ல வந்து இன்னோரு மல இருந் தெரிஞ்சு பாரு
ம் ம்
அங்க வந்து நம்ம நடந்துதா போனு
ஆமா
ஆனா அது இப்போ எப்டி போறதுன்னு தெரிய தடோ தெரியல
மறுபடியு சதீஷ்கு ஃபோன் பண்ணி கேக்க வேண்டியதா அவர்ட போன் பண்ணியா அவர் அங்கதா இருக்காரானு தெர்ல
தெர்லடா அன்னைக்கு போன் அன்னைக்கு பேசுது அப்புறம்னா பேசவே இல்ல அவர்ட
ம் ம்
அப்ப போ மலைக்கு திரும்ப நா போனே செரி அப்பயு பாக்கலானுதா போன அவர
ம்
ஆ போகல அப்றோ வீட்ல வேற பூட்டிதா இருந்துச்சு வீட்ல ஆள் இல்ல
ம்
அதனால திரும்ப அப்டியே வந்தாச்சு பாக்காமயே
ம் ம்
ஆனா அவரு தெரிஞ்சுதா அவரு கூட்டு அவரு தா எல்லா எடமு தெரியும்ல அப்புற அந்த ஊர் தானே
நாங்க லோக்கல்ல ஒரு ஆள் இருந்தா இன்னு நல்லா சுத்தி பாத்துருக்கலா நல்லா இருக்கு
ஆமா நமக்கு தெரியாத எடங்கூட அவங்களுக்கு தெரியு நம்ம சீக்கிரமாகவு போயிட்டு பாத்துட்டு வர்லா
ஆமா
பாக்கலா வேற எல்லா ரெடி பண்லா வேன்னா அடுத்த டைம் கூட ம் போலாம் திரும்ப அடுத்த வாரோ எதோ இது வருதுல்ல நல்ல நாள் வருது
ஆ ஆ
ஆ பூஜ போட்றாங்களாமா
செரி
அப்பனா ப பூஜையு பாத்த மாரியாச்சு அப்டியே நம்ப காலையில பூஜ பத்தோம்னா அப்புறோ கா காலையில இருந்து அப்புறோ சாயங்காலோ வரைக்கு நம்ம சுத்தி பாக்கலா
ம் ஆமா
ம் சேரி சேரி நீ ஏ போகலைய கொல்லிமலைக்கு
என்னடா
இல்ல அதுக்கு அப்றோ நீ கொல்லிமலைக்கு இன்னு போலியானே
இல்ல அதுக்கு அப்றோ நா போகவே இல்ல
சேர் சே
அதுக்கு அப்றோ ஆமா போனே ஒரு தடவ கோயிலுக்குதா நானு போனே
அப்டியா யாரு கூட போன
விஷ்ணு இருக்கால அவ கூடதா
அப்டியா சேரி சேரி சொல்லவே இல்ல அங்க பைக்லியா பஸ்ஸா
பைக்லதா
சேரி சேரி அ எங்கெங்க போனீங்க
என்ன கோயிலுக்குதா நாலு கோயில் நாலஞ்சு கோயிலுக்கு பொய்ட்டு சாப்ட்டுட்டு
சேரி
அப்றோ
அ
அப்றோ மாசி பெரியசாமி கோயிலு
சேர் சேரி
அங்க அவ்ளோதா அதுக்கு பொய்ட்டு அப்டியே வன்ட்டோ அப்டி கீழ எறங்கி சாய்ந்ரோ வன்ட்டோ காலையில ஆறு மணிக்கு போனோ சாந்ரோ அஞ்சு ஆற்றைக்லா கீழ வன்ட்டோ
அவ்ளோ தாண்ட ஒரு நாள் தான்டா கொல்லிமலைக்குல்லா போனாச்சுக்க ஒரு நாள் ஒரு நாள்ல பாத்துர்லா ஃபுல்லா இல்ல அப்டின்னா தங்கியெல்லா பண்றமாருந்தா
இல்ல ரெஸ்ட் எடுக்க வேணா பொய்ட்டு வர்லா
அ ஆமா ஆமா
எடுத்துட்டு ஜாலியா சாப்ட்டுட்டு கத பேசிட்டு கேம்ப் ஃயர்ல்லா போட்டோம்னா நைட்டு புல்லா உக்காந்து பேசிக்
பயங்ரமா இருக்கு
ம்
அது போலா இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு டைமு பொயிட்டு ஒரு மூணு நாள் அங்கயே தங்கிட்டு எல்லா சுத்தி பாத்துட்டு நம்பளு கொஞ்சோ நல்லா ரிலாக்ஸ் பண்ட்டு வர்லா
ஆமா
நமக்கு அதா நம்ம டூர்ரே எப்டின்னா தூரமா இல்லாம பக்கத்துலேயே ஒரு எடோ ஒரு எடத்துக்கு போணும்னா அந்த எடத்துக்கு நம்ம போய்க்லாஞ்சுக்குவே
ஆமா
அ ஏனா இப்ப தூரமா போனா அல வந்து ரொம்ப நேரோ ஆகு இதுக்கு நம்ம வந்து தனியா ஒரு ப்ளான் பண்ணு அதெல்லா இருக்கு இததுனாலா அப்டி இல்ல
அலச்சலு மிச்சோ நம்ம போற நேரமு கம்மி ரெண்டு மூணு மண்நேரத்துக்குள்ள பொயிர்லா
ஆமா
அதனாலதா சொல்றே அது பிரச்சன இல்ல ம்
சேர் சேரி போல போலா அடுத்த டைம் பைக்லதா போணு பைக்ல போலா
ம் பைக் ஓண்ட இருக்கா
அ பைக் வச்சிருக்கேன்ல
ஆ சரி
அதா நீங்கோ அங்க வாங்க ஆ பைகுகு அப்பறோ வாங்கனல்ல என்னச
இன்னதா சர்வீஸ் சுட்டு ரெடியா வெச்சுக போம்மோது
ம் அரிப் இப்பதான்டா சர்வீஸ் வுட்டே திரும்பவு வுடுனுமாட்டுதுறா டைம் முடிஞ்சிச்சாட்டகு திரும்புதலா ம் போலாம் போலா
ஆத்துக்கலா என்னனு பாத்துட்டு எனக் சர்வீஸ் வுர மட்டு என்னன் பாத்துக நமக் கெளம்போது நா சொல்றே
ம் கூப்புடு கூப்டு
ம்
ஒரு நாளைகி வேலைக் போம்மாட்டிகா
நாளைக் கண்டிப்பா போணு பாப்போ என்னாப் பண்றன்னு கால்ல விடிஞ்சாதா தெரியு
வேன சொல்ட்டியா ஓனருட்ட அப்புடியா
ம்
வேற எங்க போலான்ட்ருக்க வேலக்கி
வேறெங்கியாது வேறெதாத் கெடைக்கிதானு பாக்கலா இன்ட்ரியூ அட்டன் பண்லான்ருக்கே
பண்ணு பண்ணு ஏனா ஒ ஒரு வேலைய மட்டும் பாத்துட்ருக் கூடாதுல்ல எல்லா வேலையும் பாக்கணு எல்லாத்தே நமக்கு எல்லா எல்லாப் பக்கமும் போயி எல்லா கம்பெனியும் பாத்தாதா அத் அ எது நல்லதுன் நம்ப நம் முடிவு பண்ணி போலா உள்ளம்போலா
ஆமா
நமக்கு எது அங் கரெட்டா இருக்குன் பாத்து போணுமுல்ல
ஆமா மா
அ நானும் பாகறே நானுந்தா வேல பாத்துகிட்டுதா இருகே
ம்
மொதல வந்து போவோ மொதல எங்கியாவ் கொஞ்சோ வெளிலப் போயிட்டு வந்துட்டு அப்பறமேலு கொஞ்சோ வேலைகி போய்த் தொலவுணு
சேர் செரி ப் பாத்துகலா வுடு சேர் நா வுடு நா நாளைக் கால்ல ஃப்ரீ ஆயிட்டு வுனக் கால் பண்றே
சேர் நாளைகே ஃபோன் பண்றியா
ஆ நா பண்றே பறே
ஆ செரி ஒடம் பாத்துக
அ
சேர்றா பாய்
அ ஆ